ஹலோ கேக்குதா ப்ரோ ஹலோ
ஆஹ் குட் வினிங்கி ப்ரோ
ஆ நல்லா இருக்கே ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ கேக்குது ப்ரோ கேக்குது கேக்குது அ நா நல்லா இருக்கே ப்ரோ அ அ நானு நல்லா இருக்கே. ஆ சாப்டாச்சா ப்ரோ நீங்க ஆனா எப் இப்போதா ப்ரோ சாப்ட்ட நானானு. நீங்க ப்ரோ ஆஹ ஓகே ந நா இந்தந்த இப்பதா சாப்ட நா ஆ ஓகே ப்ரோ ஆஹ் என்னன்னா அஹ் இது நீங்க என்ன வேல பாக்குறீங்க ப்ரோ நீங்க இப்ப ஆஹ் முன்னாடி மீட் பண்ணது இப்ப என்ன வேல பாக்குறீங்க இப்ப.
இப்ப நா ஐ டி ல இருக்க ப்ரோ இந்த
இருக்க ப்ரோ இந்த ஓ சென்னையில ஐ டி ல இருக்கீங்கள என்ன கம்ப் இது அஹ எத்தன வர்ஷமா ஐ டி ல ஒர்க் பண்றீங்க ப்ரோ நீங்க வேல பாக்கறீங்க
நா ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இயர்ஸ் இருக்க ப்ரோ
ஓ காலேஜ் எப்ப ப்ரோ முடிச்சுங்க ஆ காலேஜ் எப்ப முடிச்சுங்க ஓ ரெண்டாய்ரத் இருவத் ஒன்ன ஓகே ஓகே ஆஹ் என்ன கோர்ஸ் ப்ரோ முடிச்சீங்க நீங் நா இந்த நா அ அது இப்ப ஒர்க்தா ப்ரோ பண்ணிட்டு இருக்க நா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுா காலேஜ்ஜீ முடிச்ச இப்ப இந்த ஆ ரியல் எஸ்டேட் ஃபீல்டுதா ஒர்க் பண்ணிட்டு இருக். ஆஹ் நீங்க ஒர்க் பண்ற கம் கம்பெனி எப்டி ப்ரோ ஆஹா இது ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷரா இருக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ அ சலரி வந்துச்சு டிரெயினிங்லா ப்ரொவைட் பண்ணாங்களா கம்பெனி எந்த மாரி கம்பெனி ஆஹ் அத பத்தி கொஞ்ச சொல்றீங்களா
சரி ப்ரோ நா வந்து ஆஹ் காலேஜ்ல டைரக்ட இன்டர்ன்ஷிப்
ட இன்டன் ஷிப்ல போல வெளிய வந்து அவு அவு அவுட் கேம்பஸ் தா
அ அதுக்கப்புமா எனக்கு ஃபஸ்ட் ட்ரைனிங் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருந்த்ச்சி கம்பனில இருந்து அதுக்கப்புறோ ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஆஃப் சிக்ஸ் எல் பி ஏல உள்ள போனே இப்போ ஒரு சவன் து எல்லா ஒர்க் பண்ணிருக்கே இந்த எக்ஸ்பயர் நெட்வர்க் டொமைன்ல
ஆ இது கோடிங் நீங்க ஒர்க் பண்றது எப்டி ப்ரோ கோடிங் ரிலேட்டடா இருக்குமா இல்ல நான் ஐ டி ரிலேட்டடா இருக்குமா
இது நான் ஐ டி
நான் ஐ டி ப்ரோ நீங்க இப்ப ஒர்க் பண்றதுக்குலா இன்னோ வேக்கன்சி இருக்கா ப்ரோ இப்ப வந்து ரண்டாயிரத்தி இருவத்தஞ் இருவத்தாறு பேட்ச் உடைய இப்ப ப்ளஸ்டு பசங்களா இப்ப வந்து இததா காலேஜ் முடிச்சவங்க இப்ப அவுட் ஆய்ட்டாங்க பாஸ் அவுட் ஆய்ருக்காங்க அவங்களுக்கு இப்ப வாக்கன்சி இருக்கா ப்ரோ உங்க கம்பெனில
இப்போ இப்போ இருக்க கம்பெனிஸோட அந்த லே ஆஃப்னால இன்னு ஒரு டு டு த்ரி மந்தஸ் ஆஃப்டர் இந்த ஆகஸ்ட் அப்புறமா நம்ம ட்ரை பண்லா ப்ரோ
ஆ ஆ இன்னொரு சந்தேகம் ப்ரோ இப்ப லே ஆஃப்னு ஒண்ணு சொல்றாங்க ஒவ்வொரு கம்பெனியு இப்டி பண்ணிட்டு இருக்காங்கள ஆ உண்மையிலே அ வந்து யாருக்கு பர்ப்பசா இருக்கு ஆ கம்பெனிக்கா கம்பெனி மேல இல்ல வேல பாக்றவங்களுக்கா ஆ அது எந்த எது எது நீங்க அத எப்டி எடுத் துக்கிறீங்க நீங்க
லே லே ஆஃப் பண்றது வந்து இப்போ கம்பெனிஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எம் ப்ரைச
ரிமூவ் பண்றாங்க பெஞ்ச்ல இருக்குறவங்க
இல்ல ஆல் ரெடி இந்த ஒர்க்க வந்து பத்து பேர் பண்றவங்கள்த ஒரு ரெண்டு பேர் பண்றாங்க அப்ப எட்டு பேர
பேர ரிமுவ் பண்ணிர் அந்த மாரி லே ஆப் பண்ணி போறாங்க ப்ரோ அவங்களுக்கு ஏதாவது ப்ரோயோஜனமா இருக்குமா? ஏதா சர்டிபிகேட் குடுத்து இல்லாட்டி எதும் போனஸ் அமௌண்ட்டா குடுத்து ஆ
ஆ சில சில கம்பெனிஸ் சில கம்பெனிஸ் வந்து குடுப் ப்பாங்க அதுக்கான பெனிபிட்ஸ் குடுத்துருவாங்க எப்போ லே அவுட் பண்றனால ஒரு மே பி த்ரீ மந்த்ஸ்கான செக்யூரா
அ ஒரு செக்யூரிட்டியா குடுப்போங்க ஏதோ ஒண்ணு
சில கம்பெனிஸ்ல எதுவு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது வந்து இமிடியட்டா அவங்க இது பண்ணுனதுனால கம்பெனிஸ்சோட ரூல்ஸ் அதுல ஆல்ரெடி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க எப்ப ணாலு லே ஆஃப் பண்லானு
ஓ அப்டிதா நீங்க எந்த கோட்டால இரு போ இருக்கிங்க இல்ல எஃப்
ஏனா எப் குள்ள தா இருக்கு.
இருக்குங்களா ஓகே ஓகே அப்ப உங்களுக்கும் அந்த இது ஒரு டேஞ்சர் ஜோன் தா அந்த மாரி தா இருக்கு உங்களுக்கு ஆ ஆஹ இப்போ சில உம் உம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல எல்லாருக்குமே இப்ப இருக்கிற
சுச்சேஷன் இப்போ நம்ம ஏஐ டிமாண்ட் வந்து அதிகமா ம் ஆமா கம்பனிஸ் எல்லாமே ஏஐ ஆ வந்து சிப் பிக் பண்ண ஆரம்ச்சட்டாங்க ஆமா ஆமா. ஹலோ
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
ஆஹ் அஹ் அந்த இல் ஏஐ அப்டின்ற ஒரு விஷயத்தினாலேயே வந்து பாத்தீங்கன்னா பல பேத்துக்கு மேன் பவர் வந்து கம் மேன்பவர் வந்து தேவையில்லாம போயிடுது. அஹ் அப்டினு சொல்ல வறீங்க?
ஆமா
ஆ இப்ப ஒரு சில கம்பனி மட்டும் தா அந்த செக்யூரிட்டி அந்த மாரி ஆஹ ஒரு ப்ரெக்ஷனோ ஒரு சர்டிபிகேட்டோ இந்த மாரி அடுத்த கம்பனி போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு சில பேர் கம்பனி வந்து அந்த இது பண்றது கடையாது. ஆஹ் அந்த மாரி பாதிக்கப்படுறாங்கல்ல
ஆமா
அத நீங்க எப்படி ப்ரோ எடுத்துக்ரீங்க? ஒருவேள நீங்க அந்த நெலமைக்கு
இ இது அதுதா ப்ரோ அ அதுதான் ஐ டில பொறுத்த வரைக்கும் ஸ் இது கொஞ்சம் ரிஸ்க். கானது அதா அதனால தான் சில பேர் அதுக்கு தா நம்மளுக்கு வந்து டிவைடடா இருக்கு இப் ப்ர கவர்மெண்ட் எக்ஸ் எக்சாம் எழுதி சில பேர் பேங்க் எக்ஸாம் போறதுகல்லா காரணம் அதனால தான். ஏன்னா அவங்க செக்யூரிட்டி ஜாப் செக்யூரிட்டி லைப் லாங் வந்து பிப்டி இயர்ஸ் ஆப் போற வரைக்கும் அவங்களுக்கு ஜாப் செக்யூரிடி இருக்கு. ஐ டில வந்து அப்டி இல்ல.
ஓகே ஆனா இந்த மாரி என்னன்னா ம்
சேலறிஸ்
பீஸ் அதிகம் அவங்களுக்கான பெனிஃபிட் வந்து அதிகம் ம்
சோ அது
அதால தா வந்து இந்த ஒரு ப்ராசஸ் அதிகம் ம். ஓகே ப்ரோ இப்ப ஆஹ் இந்த இப்டி ஒரு டேஞ்சரான லே ஆஃப் அப்டின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இன்ட்ர்வியூ எடுக்கும் போது மட்டும் டஃப்பா எடுக்கறாங்க ப்ரோ. அதாவது வேல விட்டு தூக்க போறாங்க எப்டியும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அப்டி சொல்ட்டு நம்மல லே ஆப் தா பண்ண போறாங்க அப்டின்ன எதுக்கு ப்ரோ மூணு ரவுண்டுமே அதாவது மூணு ரவுண்டு இருக்கு. ஒரு ஒருத்த வந்து எம்ப்ளாய் எடுக்கிறாங்கன்னா மொத்தம் மூணு சுற்றுகள் இருக்கும் அந்த மூணு சுற்றுகளளுமே வந்து ரொம்ப கடினமான கேள்விகளும் கடினமான இதுகளும் வச்சு எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி படிச்சுட்டு வரான். பிரிபர் பண்ட்டு வரா அதுக்கு தயார்ப வரான் அது அதெல்லாம் ஒரு மாரி வேஸ்ட் ஆகது ப்ரோ. அதுவும் இல்லாம வேற வெய அவ
நீங்க அப்டி அத அப்டி எடுத்துக கூடாது. இப்ப வந்து த்ரீ ரவுண்ட் இன்டர்வியு அவங்களுக்கு எடுக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே வந்து லே ஆஃப் பண்ண போறது. அவங்க வந்து எல்லா கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ற காரணம் இன் கேஸ் எம்ப்ளாயிஸ் வந்து பெஞ்சுல அதிகமா இருக்காங்க. ரொம்ப நாளா ப்ராஜெக்ட் இல்லாமல அதுக்கு இல்லாமல கம்பெனிஸ்க வந்து அந்த டீம் எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்ற போத ரிமூவ் பண்ணவாங்க. தவர வேலைக்கு ஆளுங்க இன்ட்ர்வியூக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து அதுக்கப்புற அவங்க லே ஆஃப் பண்ணுன்ற ரீசன் அவங்க இல்லை. தே ரீசன் வந்து கம்பெனிஸ் வந்து இயர்லி பட்ஜெட் அவங்களோட கோட்டா அவங்களுக்கான அந்த ப்ராஜெக்டான டெட்லைன்ஸ் அவங்களுக்கான அந்த ப்ராஜெக்டோட ரெக்ருவமெண்ட் எப் அப்படியோ அதை பொருத்து தான் இப்போ இன்கேஸ் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி பட் ஆனால் பெஞ்சில் வந்து இந்த இந்த டீம்முகாக இந்த ப்ராஜட்காக உள்ள அயர் பண்ணி ஒரு செவன்டி மெம்பர்ஸ் வெளியே சும்மாவே இருக்காங்க. ஆஃபீஸ் டெய்லி வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு வந்து மந்த்லி அவங்க வந்து சேலரி குடுக்குறாங்க இல்லையா டுஇயர்ஸா குடுப்பாங்க. அதுக்குஅப்மு உங்களுக்கு குடுத்து கண்டினியூஷா கண்டினியூவா அவங்கள வந்து இது பண்ணி பெஞ்சுலயே வச்சுருக்க முடியா எய்தர் அவங்க வந்து இன்னொரு ஜாப் எடுக்கணும். இல்லைன்னா அடுத்தது வேற கம்பெனிஸ் அவங்க பாக்கணும். இதுதான் கம்பெனிஸ் வந்து டைரெக்டா லேஆஃப் வந்து அவங்களா வந்து விருப்பட்டு யாரு இவங்க எல்லாம் புக் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கிரிஸ் வந்து இன்டிரீவியூ வந்து நம்யோ எவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒருத்த பண்ணாண அவன் ஜாப கட கடைசி வரைக்கு செக்யூரா வச்சுக்கனு. உள்ள போயிட்டா ஃப்ரீயாடும். அப்படியேலல்லா இல்ல நீ இன்டர்வியூகாக கஷ்டப்பட்டுட்டு அங்க போயிட்டு கம்முனு ஒண்ணும் பண்ண முடியாது.
ஓ தொடும் அப்போ இந்த லே‌ஆப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சும்மா ஹ் லாஸ் அன்டு ஹண்டட் பேர் செலக்ட் பண்ணவோம் இந்த மாதிரி பண்ற கிடையாதுக்கு ஒரு பில்ரேஷன் இருக்கு அந்த ஆஹ் ரொம்ப நாளா வந்து ப்ராஜெக்ட் முடிக்கணும்.
டேலண்ட் அதிகமா இருக்கு உங்களுக்கு நல்லா ப்ராஜக்ட் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணி நல்லா பண்ணி ஒர்க் பண்றீங்கன்னா உங்கள வந்து யாரரு கம்பெனிஸ்ல வே - வேஸ்டா அவின் பேஸ்தானு பாத்துட்டே இல்லாம சும்மா இருக்க எப்லாயிஸ் இருக்கு இருகாங்க இல்லையா உங்களுக்கும் தெரியும் இல காலேஜுக்கு வர எல்லாருமே வந்து படிக்க மாட்டாங்க. அதே மொத்தம் ஆபீஸ்ல டீம்ல இருக்கிற எல்லாருமே வேல செய்ய மாட்டாங்க. அதுல ஒண்ணு ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே தா இந்த பிளாக்டிஸ் எப்டி போவ என்னது புடிக்க மாட்
ப்ரோ அப்டி இருந்தா நா ஒரு சில பேர கேள்விபட்ருக்கே ஆ, அதாவது வேலைக்கு சேந்து ஒன் வீக்ல இல்ல ப்ரோ வேலைக்கு சேந்து இந்த மாரி கேள்விபட்ருக்கே ஒ எந்த அளவுக்கு உண்மனு தெர்ல வேலைக்கு சேந்து ஒன் வீக்ல லே ஆஃப் ஒன் மன் ந்துல லே ஆஃப்
யுவர் திங் இல்ல ஒரு ஆ கம்பெனிஸ் க்ரெடீரியா பொறுத்த வரைக்கு எந்த ஜாப் இருந்தாலு ஃபஸ்ட் அவுங்க எடுத்து அவுங் உள்ள போறாங்கனாவே அவுங்களுக்கு கிட்டதட்ட ஃபார்டிஃபைவ் டேஸ் வந்து பேக் எண்ட் வெரிப்பிகேஷன் அது இது எல்லா ருக்கு உங்கள அவ்ளோ கஷ்டபட்டு அவுங்க அது அவுங்கதா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்கான அந்த ஒர்க்கெல்லா பண்ட்டு உங்ள ஒன் வீக்ல எப்டி அவுங்க அலோ இது பண்ணுவாங்க உங்ளுகான
ஃபைவ் டேஸ்ல ப்ரொபைல் கிரியேட் பண்ணிருப்பாங்க
சார் ரெடிப் பண்ணிருவாங்க உங்க ஐடி கார்ட எடுப்பாங்க இன்சூரன்ஸ்ஸு இன்சூரன்ஸ்லந்து எலாத்குமே உங்க டீடேல்ஸ் அவுங்க கிரியேட் பண்ணி வெச்சிருப்பாங்க திடிர்னு லேயாஃப் பண்றனால அவுங்ளுகு அந்த அ சுட்சிவேஷன்ல அப் அப்டிலா பண்ண மாடாங்க மினிமம் வந்து சிக்ஸ் டூ‌ ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் மந்த்ஸ் அந்த அவுங்குள்ள வந்தப்றொ அப்பறோ ஏதோ ஒரு இஸ்யூஸ் அந்த மாரி கம்பெனிஸ் அந்த பண்ணியே ஆகணுன்றபோ பண்வாங்க தவர ஒடனே ஒன் வீக் ஒன் மந்த் அப்டிலா ஃபாசிபில் இல்ல
ஆ ஓகே ப்ரோ இப்ப ந நா கேள்விப்பட்ட ஒரு சில பேரு வந்து ஒன் வீக்ல ஒன் மந்த்ல வந் கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொலிருக்காங்க அதுமில்லாம சோசியல் மீடியால நெறைய பாக்கற அதுலியு எனக் கு வந்து வ வந்துச்சி இந்த வீக்ல ஒ ரெண்டு வீக்ல என்னைய வந்து இது பண்டாங் அ அந்த மாரி ஏதோ வந்ச்சி எனக்கு அ
இல்ல கம்பனிஸ்ஸு பண்றாங்க இப்ப கூட ரீசென்டா ரெண்டு ப பெரி பெரிய பிக் கம்பனிஸ் வந்து பண்ணிருக்காங்க சோ அது வந்து இப்ப இமிடியட்டா ஜாயின் பண்ணவங்க இல்ல அவுங்கல்லா மினிமம் ஒன் இயர் டூ இயர்ஸ்
டூ இயர்ஸ் உள்ளருந்தவங்கதா லே ஆஃப் பண்ணிருக்காங்க ம் ம் ம் இப்ப அ இப்ப லே ஆஃப் பண்றாங்கள ப்ரோ அந்த மாரி பண்ணாம இருந்து தப்பிக்கிறதுக்கு அ அதாவுது அ ஒன்னு ப்ராஜெக்ட் பண்ணனு இல்லாட்டி நல்ல நாலேஜபிளா அ ஃப்ரெண்ஸ் நெறைய எடுத்துக்கணுமா அது எங் எங்கருந்து அது எங்க இருந்து ஆரம் இல்ல புரோ எப்புடி நம்ம டெவலப் பண்ணிக்கற்த் ச அதாது படிக்க படுச்சி ட்ருக்கு போது எக்ஸ்ட்ராவா பண்ணுமா இல்ல வந்து வேலைக் சேந்ததுக் அப்பறோ அவங்களோட ட்ரேவல் பண்ணி அவுங்க சொல்லி சொல்லி குடுக்குல கத்துக்குட்டு அந்த மாரி டெவலெப் ஆனா நம்மள எஃப் பொண்ணாம இர்ப்பாங்களா எது எது எது ப்ரோ நமக்குர பெனிஃபிட்டாருக்கு
படிக்கிறப்ப நம்பள்க்கு வந்து நம்ப டிஃப்ரெண்ட்டாருக்கு நம்ம ஒர்க் பண்றப் அந்த படிக்கிற ஸ்டடி மெத்தேட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு உள்ள வர்க் பண்றப்போ அது டோட்டலி டிஃப் இருக்கும் பட் ஆனா என்ன போற்தவரைக்கு படிக்கிறப்ப அவங்க என்ன
என்ன குடுக்குறாங்களோ அத கரெகா பண்ணிட்டு வந்தப்புறம் என்ன பண்ணனமோ அத தெரிஞ்சுட்டு பண்ணா போதும் இது நம்ம அடுத்த கால்ல கண்டின்யூ பண்ணலாம். என்னன்னு? பதினோன் நிமிஷ